ஹலோ
ஹலோ ஹலோ
ஹலோ கேக்குது ஹலோ கேக்குதுங்களாக்கா
கேக்குதுடா கேக்குது ஆ கேக்குதா கேக்குதா இப்ப கேக்குதா ஒனக்கு
என்ன பண்றீங்க ஆ கேக்குதுங்க என்ன பண்றீங்க ஓகேங்க்கா ஆ வில நாங்க சீரியல் பாக்றோம் ம்
ஓ செரி செரி ஆ செரி செரி டா
சாப் டிங்ளா
சாப்ட்டாச்சா நாங்க அஞ்சரைக்கே சாப்டுட்ருந்தோ ஸ்கூல்ல இருந்து வந்தோனே ப ஆ சாப்புடுடன்டா சாப்டாச்சு நாங்க பைஃவ் தேர்ட்டிக்கே சாப்ட்டாச்சு ஸ்கூல்ல இருந்து வந்தோனே பாப்பா பசிக்குதுனாளா அப்றோ தோச மாவு இருந்துச்சு அப்பறோ காலையில வச்ச சாம்பார் கொஞ்சோ இருந்தது அது கூட தயிர் மட்டு கொஞ்சோ தாள்ச்சு சாப்ட்டு முடுச்சாச்சு நீ என்ன செஞ்ச
ஆ அங்க எதுவு செய்ல உ இன்னைக் எந்த இன்னைக்கி தூங்கி எழுந்துரச்சதே லேட்டா அதுனால வீட மட்டுந்தா க்ளீன் பண்ணே பாட்டி தா சமச்சாங்க செரி உப்புமா செஞ்சுக்கலா அப்டின் செஞ்சாங்க ப்ரட் காலையில சாப்பாடு மட்டு ஏ சாப்டவே இல்ல
செரி சார் என்னா ஒரு மாரி பேக்ரவுண்ட் நாய்ஸ்ஸு ஒரு மாரி சவுண்டு வருது
என்னன் தெர்யில ஆ
ஒரு பூச்சி கத்துற மாரி எனக்கு கேக்குதுடா ஆனா அந்த சைட் ட்ல இருந்து எதோ ஒரு பேக்ரவுண்ட் நாய்ஸ் வருது
இப்ப கேக்குதுங்ளா
கேக்குதுடா கேக்குது ஆ கேக்குது கேக்குது
ஆ இப்ப நீங்க சொ
ஸ்கூல்ல இன்னக்கி ஆன்லைன் கிளாஸ் போச்சுடா சீனியர் கே ஜி டு கிரேட் ஒன்னுக்கு ஒரு த்ரீ டேஸ் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் மாரி வச்சுருக்காங்க அதுக்கு
ஹலோ ஹலோ கேக்குது ஹலோ